ஹலோ ஆ கேக்குது இப்ப கேக்குதா
ஆ எனக்கு கேக்குது நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா என்ன பண்றீங்க ஆ கேக்குது
நா இப்பதா ஆ ஆ கேக்குது கேக்குது கேக்குது நா இப்ப தா ஆண்டி வீட்ல இருந்து வந்தே
சேரி சேரிப்பா நா இன்னக்கு வந்து எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்துருக்கே நானு
ஓ இப்ப ஆர் ரிலேட்டிவ் வீட்ல இருக்கீங்களா ஜாலி தா அப்போ
ஆமா ஆமா கிராமோல்ல அதுனால ஜாலியா இருக்கு கொழந்த வேர இருக்கா சோ அவங் கூட ஜாலியா விளையாடிட் இருக்கே
வாவ் சூப்பர் நா அவங்களுக்கு சொல்லவா வேணு சும்மாவே கொழந்தைங்கள்ட்ட எப்படா விளாலான்ருப்பீங்க
கண்டிப்பாங்க அவங்க வந்து கொ கொழந்தைக்கி இப்ப சர்ஜரி பண்ணிருக்காங்களா சோ கொழந்தய பாத்து போலான் வந்தே அவங்களுக்கு வந்து இப்ப நம்பளா இருந்தா எ அந்த எடத்த விட்டு எந்திரிக்க மாட்டோ அசைய மாட்டோ வலிக்குது வலிக் கிதுன்ட்டுருப்போ கொழந்த வந்து எப்பிடீனா அ எனக்கு எனக் கு அதுக்கு சம்மந்தமே இல்ல நா எப்பவு போல ஜாலியா இருக்கே அப்டின்ட்டு குச்சு குச்சு விளையாட்றாங்க ஆனா எங்களுக்கு பயமா இருக்கு எங்க தையல் பிரிஞ்சிறுமோ அப்டின்ட்டு
என்னாச்சு கீழ விழுந்துட்டாங்களா அந்த கொழந்த
ஆ ஆமாங்க கொஞ்சோ அடிபட்ருச்சு கொஞ்சோ சர்ஜரி பண்ண சொல்ருக்காங்க அது பண்ணிருந்தாங்க வயித்துல கொஞ்சோ லைட்டா பண்ணிர்க்காங்க அது வந்து கோ நம்மளுக்கு அது கொஞ்சோ பயமா இருக்குல்ல எங்க தையல் பிரிஞ்சிருமோ அப்டின் சொல்ட்டு ஆனா கொழ்ந்தைகளுக்கு அந்த பயமே இல்லங்க ஜாலியா விளையாடிட்ருக்காங்க ஆனா கொழந்தைங்க மாரி இருந்துட்டா தப்பே இல்ல பிரச்சனையே இல்ல போல
ஆமா ஆமா நாங்க நேத்து வந்து எப்டி இங்க எங்க வீட்டு சைடே புதுசா ஒரு கட எங்கயோ ஓபன் பண்ணிருக்காங்க சேரி நானு எ தங்கச்சி அடுத்து இன்னோரு பொண்ணு
உம்
இன்னோரு பொண்ணுனா எ அக்கா நாங்க எல்லாரு சேந்து அப்டியே மோமோஸ் அ கடைக்கு போய் சாப்ட்டுட்டு சரி சர்ச்சுக்கு போலான்னு போபோனோ அப் அப்ப வந்து என்னோட இன்னையோரு ஃப்ரண்டுக்கு வந்து ஆச எப்டி எ எங்க வீட்ல அவங்க வீட்ல வந்து அவங்க சித்தி பையன பாக்க கூட்டிட் போல கொழந்த அ அவங்க அவளு அவங்க அம்மாவு சண்ட போல அவங்க அம்மா கூட்டிட்டு போலயா அப்ப நா அவ என் என்டியு ஏ தங்கச்சிட்டியு சொல்லிட்ருந்தாலா ஒன்னே எங்கம்மா கூட்டிட்டு போனாங்க அங்க போயி நைட்டு ஒரு பத்து மணி வரை அந்த கொழந்தை கூட எல்லாரு வெள்ளாண்டுட்ருந்தோ
கொழந்தைங்னாலே ஒரு தனி சந்தோஷோ தாங்க அவங்க பேசுற மழலை பேச்சு செரி அவுங்க வெளயாடுறது சரி திட்டினாலு செரி கொஞ்சினாலு செரி அது கொழந்தைக கொழந்தைகங்கதாங்க வந்து என்னதா ஸ்ட்ரஸ்சுனாலு கொழந்தைங்க கூட வெளயாட்ணு அப்டின்னா அது வந்து கண்டிப்பா அடுத்த நிமிஷோ வந்து பறந்து போயிடு கண்டிப்பா
ஆமா அது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அடுத்து நம்ம வந்து இப்போ எதாது சோகமா இருந்தாலு ஒடனே அவங்கள பாத்தா அப்டே சந்தோஷமாயிரு
ஆமா அதுல எங்க வீட்லேருந்து பக்கத்துல ஒரு கொழந்த இருக்காங்க இன்னு ரெண்டு வய்சு வந்து கிட்ட தா முடில எனக்கு தெரிஞ்சு ஒன்ற வய்சு தா ஆகுது ஆனா எப்டின்னா ஃபோனு அந்தளவுக்கு வந்து அவுங்குளுக்கு குடுத்து கொழந்த பழகுல எப்பயாச்சு ஒரு தர இப்பதா வந்து குடுக்க ஆரம்பிச்
எத்தன வய்சு எத்தன சொன்னீங்க
ஒன்ற வய்சு தா ரெண்டு வய்சு கிட்ட ஆக போகுதுன்னு வச்சிக்கோங்க ஃபோனு அந்தளவுக்கு குடுக்குல இப்பதா கொஞ்சோ லைட்டா குடுக்க அப்டே ஆ நமக்கு வந்து எப்டி சொல்றதுனா ஏ எல்லாமே அவுங்க வந்து
உம்
நீங்க நீங்க பேசுறது ஸ்டக்காயி ஸ்டக்காயி கேக்குது
அப்டியா இப்ப ஓகேவா ஹலோ கேக்குதா ஆ அந்த மாரி கொழந்தைங்க வந்து ஆ அந்த மாரி மாட்டாங்க இப்ப பேசுறாங்க நா அவனுக்கு வந்து பேரே கியா வச்சிட்டேங்க நானு காமெடியா ஏனா அவுங்க பேசற்தே புரிய மாட்டேங்குது எப்டினா அந்த கொரியன் லாங்குவேஜ்ல பேசுற மாரி இங்கா மிங்கா யா நீ சாப்பிட்டியா இங்க வரியா அப்டி இப்டி பேசுவாங்கங்க கொழந்தைகளா தரவா இருக்கு அவளுக்கு ஒருத்தங்க குடுத் அப்டின்னா அவங்ககிட்ட வருவா அவங்க புடி ன்னா அவங்க பக்கத்துல இருந்த அப்டே சைலண்ட்டா இருக்குவாங்க பே எப்பயாச்சு தா மாறு அப்போ அப்டியே முட்ட கண்ண வச்சு பாப்பா கோவமா பாப்பா மொறைப் பா நம்ளுக்குலா வந்து ரெண்டு செகண்டுக்கு வந்து ஒரு ரியாகஷன் பண்ணா நம்ளுக்கு பண்ண தெரியாது இப்ப இருக்க கொழுந்தைங்கல சின்ன கொழந்தைங்கலா புடிக்காத பெர்சனோ இல்ல புடிச்ச பெர்சனோ பாத்தா பத்து ரியாகஷன் குடுக்குறாங்க ரெண்டு நிம்ஷத்துக்கு
ஆமா அது உண்மதா இப்ப எங்க பாட்டி வீட்லயு எங்க மாமா பொண்ணு ஒருத்தி அவுளுக்கு இப்பதா ஒரு வய்சு ஆ ச்சி இப்ப டூ மந்த்ஸ் ஆச்சு ஆ லைட்டாதாங்க நடக் க நடக்க ஆரம்பிச்ட்ருக்கா இங்கருந்து அங்க வர ஓடு டி ஓடி ஓடி ஓடி விளா அப்டே அ கீழ விழுந்துட்டு அப்டே லைட்டா அழுற மாரி வப்பா எதாது ஒன்னு கைல குடுத்துட்டா அந்த செகண்ட்ல படார்னு சிரிச்சிருவா நா ஆ தா நீ கள்ளி நீ இப்ப நடி டிச்சுட்டு தான இருக்க நடிச்சுட்டு தான இருக்கே அப்டின்
கொஞ்சியேலா இல்ல எ எப்டின்னா ஏங்கிட்ட நல்லா பேசுவா விளையாடுவா ஆனா வந்து அவளுக்கு என்னனா கேள் க்கு வந்து கேள்ஸ் அவள தூக்ககூடாது பசங்க தூக்கனாங்கனா போவா பசங்கெல்லா தாத்தாலா யார்னா இருந்தாங்கனா தாத்தா என்ன தூக்கு அப்டினு போவா ஆனா நம்மெல்லா கூப்டோனா
ஆ இவளு இப்டிதா பண்ணுவா இவள்ட நாங்க வனே நானு ஏ தங்க ச்சி சேந்து ஹீமாவரினு பேர் வச்சுருக்கோ
ஆ அது கரெக்டு தா அதே மாரி நே நான் எங்க கூட விளையாடுவே எல்லாமே பண்ணுவே எங்க அண்ணி காங்க பாருங்க அவங்கள பாத்தா அப்டியே வந்துட்டு அப்டியே மொறைபாங்க மொறைப்பா அப்டியே கோவமா பாப் பா ஒரு மாரி கண்ணு சிமிட்டி சிமிட்டி பாப்பா ஒரு நிமி ஒரு நிமிஷத்துலே பத்து ரியாக் ஷன் குடுப்பாங்க எங்களுகே ஆச்சரியமா இருக்கு அவங்கள பாக்க கூடாதுனு நெனைப் ப்பா ஆனா எட்டி எட்டி பாப்பா அவுங்க நம்ள பாக்குறாங்களா இல்லையா பாக்குறாங்களா இல்லையானு எட்டி எட்டி பாப்பாங்க அந்த அளவுக்கு தெளிவா இருக்காங்க இந்த காலத்து கொழந்தைங்களால்ல
நம்மெல்லா ஒண்ணுந்தெரியாம எப்டி வளந்தோ
ஆமா இப்ப இருக்க அதுவு இல்லாத புடி க்காதவங்க தூங்கிட்டாங்க அப்டின்னு வச்சுக்கோங்களே அப்டியே தொப்புனு கீழ விழுந்துருவாங்க மேல நம்ம தூக்கி வச்சிருந்தாலு சே ப்பா தூக்கி வச்சிடணு இல்லனா தொபக்குனு கீழ விழுந்துறா அப்டியே மண்ட அப்டியே படாக்குன்து அந்தளவுக்கு வந்து ஆ கோவம் வருதுங்க இப்போக்கா பசங்க இருக்கலா ஆனா
ஆ
ஏன்னா அவுங்க வ அவுங்க வந்தாலே எனக்கு ரொம்ப வந்து எப்டி சொல்றது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்ரா இருக்கும் வீட்ல எப்பயாச்சு ஒருதடவ சண்டயோ இல்ல போர் அடுச்சாலோ அவ கரெக்டா நாலு மணிக்கு அலாரோ அடுச்சுச்சுனா நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு போலா அப்டினு சொல்லிட்டு அவளே செப்பல் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துருவாங்க அந்த நாலு மணி ஆக்கதா அவுங்களுக் எப்டிமா டைமிங்லா தெரியு ஒரு டைம் ஆச்சுன்னா கரெக்டா நாலு மணினா ஷார்ப்பா வந்து நாலு மணிக்குலயே வந்து எறங்கிடுவாங்க வந்து அக்கா அப்டினு அழகா கூப்டுவாங்க அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்குங்க கொழந்தங்களா ஆனா
ஆ
எனக்கு அவங்க வர்லன்னா அப்டியே போர் அடுச்சுடும்ன வீட்லே இருக்கோல அதனால கொழந்த வந்தானா கொஞ்ச டைம் பாஸ் ஆன மாரி இருக்
உங்களுக்கு நீங்க எங்கங்க வீட்ல உங்க அம்மாவ டிஸ்டப் பண்ணுறது அப்பாவ டிஸ்டப் பண்ணுறது நேரோ கரெக்டாக போகணுல்ல உங்களுக்கு
ஆமாங்க இங்க ஊருக்கு வந்ததுக்கு அதுக்கே வந்து எங்க அண்ணி போன் பண்ணி பேசும்போது என்ன சொல்றாங்க அப்டினா நீங்க இல்லாம போரடிக்குதுக்கா வீடே ரொம்ப சைலண்டா இருக்குக்கா அப்டின்றாங்க ஏனா நா இருந்தனா நோண்டி டேருப்ப எங்க வீட்ல அண்ணி இருக்காங்க அண்ணாக்கு இப்பதா புதுசா கல்யாண ஆச்சு அவுங்களே சொல்றாங்க நீங்க இல்லாம எங்களுக்கு போர் அடிக்கிதுக்கா அப்டினு சொல்லிட்டு சொல்றாங்க
அவுங்க அண்ணி அண்ணி கூட எப்டி ஜாலியா இருக்குமா
ஆ கொஞ்ச கொஞ்சோங்க இப்பதானே ஸ்டாட் ஆச்சு ஏனா ஃபைவ் மன்த் தா ஆச்சு அதுனால ரொம்ப பழக்கோ இல்ல இப்பதா கொஞ்ச கொஞ்ச பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கோ ஆ பரவால எங்கனா வெளிய போவோ அவுங்களு வீட்லே அடஞ்சிருக்கிறதுனால வெளியிலா கூட்டு போவே எதனா வேணுனா வாங்கிட்டு வந்து குடுப்பே ஏனா புது எடோல்ல அவுங்களுக்கு ஃபுல்லாவே அவுங்க வந்து கும்பகோணத்துல இருந் இங்க வந்திருகாங்க ஆமா லவ் மேரேஜ்
வாவ் அப்ப ஜாலி தா
அவங்களுக்கு ஜாலிதா எங்களுக்குதா கொஞ்ச செட் ஆவாம இருந்துச்சு ஏன்னா புதுசா வந்துருக்காங்கல்ல இத்தன வருஷமா அம்மா அப்பாவ மட்டும் பாத்துட்டு இப்ப புதுசா வந்து வந்ததுக்கப்றோ கொஞ்சோ சண்ட கொஞ்சோ அன்பு அப்டி இப்டின்னு வந்து எல்லாமே கலந்து இருக்கறதுனால வித்தியாசமா இருக்கு சொல்வாங்க புதுசா ஒருத்தவங்க வந்தாங்கன்னாதா வந்து அவங்கள வந்து நம்ப அனுசருச்சு போணு எல்லாமே பண்ணுன்னு போதா எனக்குமே தெரிது உறவுனா இ ப்டி இருக்குணு இந்த மாரி சண்ட போட்டாலுமே நம்ம ஒத்துமயா விட்டு குடுத்து போனு சண்ட வந்து கோவ நெறையா வரக்கூடாது அதெல்லா இப்பதாங்க நா கத் கல்யாண ஆனதுக்கப்றோ அது அண்ண கல்யாண ஆனதுக்கப்றோதா எல்லாமே கத்துக்கற மாரி இருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி வரு கு ஒரு சின்ன கொழந்த மட்டு வீட்ல வெளையாடிட்டு அட்டகாச பண்ணிட்டு இருக்கும் ஒருத்தவங்க வந்ததுக்கப்றோ எதனா ப்ரச்சன வந்தா நம்ப விட்டு குடுத்து போறது சரி அது எல்லாமே வந்து அண்ண கல்யாண ஆனதுக்கப்றதா புரிஞ்சிக்கிட்டனே
இப்போ இப்போ உங்க அண்ணனுக்கே கல்யா ஆனதுக்கப்றோ உங்களுக்கு உங்க அண்ணனோட பாண்ட் எப்டி இருக்கு உங்க அண் இப்ப உங்க எடத்து இங்க ஒருத்தவங்க ஒத் ஒரு அண்ணின்னு வன்ட்டாங்கல்ல அப்ப உங்க
ஆமா எனக் க்கு வந்து அண்ண வந்து சின்ன வயஸ்லலா ரொம்பலா பேச மாட்டாங்க சின்ன வயஸ்லலா நல்லா வெளையாடுவா ஒரு மெச்சூர் ஆனதுக்கப்றோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சைலண்டாதா இருப்பா இப்ப அவுங்க வந்ததுக்கப்றோ எய மேல கொஞ்ச அன்பு காட்ற மாரி இர்க்கு அது வந்து கொஞ்ச அவ்ளஸ் க்கு ஏத்துக்க முடியலங்க ஒருத்தவங்க வந்ததுக்கப்றோ அவங்க சொல்லி புரிய வச்சுதா இவ புரிஞ்சுக்குணுன்னு போ து நம்ளுக்கு அது கஷ்டமாருக்கு நீ நார்மலா எப்பவு போல பேசாம இந்துட்டாலே அது பெருசா தெரியாது அவங்க வந்து இந்த மாரி இருக்கணு அப்புடின் சொல்லி அவங்களுக்கு புரிய வெக்கவேதா அவங்க எயகிட்ட கொஞ்ச நல்லா பேச ட்ரை பண்றாங்க பேசுறது நல்லாதா இருக்கு ஆனா ஒர்த்தவங்க சொல்லி செய்யுறதுங் போது அதுவு கொஞ்ச கஷ்டமாருக் பரால ரெண்டுமே ஏத்துக்குற ஒண்ணு பிரச்சன இல்ல
ம் நீங்க சொல்றதானாக்கர நானு எக்ஸ்பீரியன் பண்ணிருக்க ஆனா வந்து எனக்கு கூட பெறந்த அண்ண இல்ல இன்னொரு அண்ண ச் பட் இன்னொரு அண்ணனுக்கு எனக் இந்த ஃபீல் வரதல்லா அப்போ எ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா இந்த மாரிதா நல்லா ஃபீல் பண்ணுவாங்களா அதனால நா
ஆமா இல்ல உண்மையாலேங்க நா பண்ற வந்து கொழந்த தனமான பண்றது சரி சரின்னு மிச்செல்லா பண்றது சரி நீ எதுக்கு இப்டி பண்ற அப்டின்னு கேப்பா அம்மின் இதுவா இருப்பா ஆனா இப்ப ஒருத்தவங்க வந்ததுக்கப்றோ ஆ கோ அ ம் கேர்ள்ஸ்க் பண்றது இந்த ஒடம்பு வலிக்கு தா து புருஞ்சுக்க ட்ரை பண்றா எல்லாமே இப்பல்லா புரிஞ்சிக்கிறா அதுதா எனக்கு வந்து என்னன்னா அப்ப நம்ப சொல்லி அவனுக்கு புரில ஒருத் ஒருத்தவங்க வந்து சொன்னாதா புரியுமா அப்டின்ற மாரி கஷ்டமா இருந்து ஆனா அவங்க ஹாப்பியா இருந்தா நமக்கு ஓகே தா அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டு இருக்கு ஏன்னா பண்ணி கல்யாண பண்ணிக்கிட்டாங்க அவ ஹாப்பியா இருந்தா நமக்கு சந்தோஷ தானங்க
ஆமாங்க நீங்க சொல்றதுனா கரெக்ட் தா என்னவோ சரி எப்டின்னாலு நீங்க ஹப் இப்டியே இருந்தா போது அப்டின் தோணு
ஆமா அதில்லாத வீட்ல கொஞ்ச பிரச்ன அப்டி இப்டின்னு வரும்மோது அம்மா அப்பா எல்லா ரொம்ப டல்லாயிடுவாங்க ரொம்ப சாடாயிடுவாங்க ஒரு ஸ்டேஜ்கப்றோ அவுங்கள கஷ்டப்படுத்துறதுன்றது கரெக்ட்டு கெடயாது ஆனால நானு விட்டு குட்த்து போயிடுவேங்க சின்னவங்ளா இருந்தா என்ன பெரியவங்ளா இருந்தா என்ன நம்ப போய் ஸாரி கேக்கெல்ல தப்பில்ல அப்டின் சொல்லிட்டு நா தப்பே பண்லனாலு நா போய் ஸாரி கேட்டு நா சமாதானமா போய் ருவேங்க ஏனா அம்மாப்பா ஓட சந்தோஷோ தா என்ன பொறுத்த வரை க்கு எனக்கு முக்கியோ ஏனா அவுங்க நம்ள கஷ்டப்பட்டு வளத்தாங்க வய்சானதுக்கப்றோ நம்ப தா அவுங்கள பாத்துக்ணுல ஆனால நா விட்டு குடுத்து ஜாலியா போயிடுவே ஆமா ஜாலியா நா போயிருவே விட்
ஆமா அண்ணா வீட்ல சண்ட போட்டா கூட நா ஃபோன் பண்ணி எங்கண்ணே கிட்ட பேசுவே இந்த மாரி இருக்காத லோகேஷ் அ ப்பாம்மா தானே விட்டு குடுத்து போ ஸாரி கேளு தப்பு கெடயாது ஆ ஒய்ஃப் கிட்ட மட்டு தப்பு சாரி கேக்கறல அப்ப அம்மா அம்மா கிட்ட கேக்கறதுல என்ன ஒனக்கு பிரச்சன அப்டின் சொல்லிட்டு உரிமயா இப்பல்லா பேசுறங்கே மின்னாடில்லா ரொம்பலா பேச மாட்டே என்னோட ஃபீலிங்ஸாகட்டு எதுமே ஷேர் பண்ண மாட்டே ஆனா இப்ப கொஞ்சோ ஷேர் பண்ண ட்ரை பண்றே அதுவே சந்தோஷமாருக்கு
ம் ஒரு சைடு பாத்தா சந்தோஷமா இருக்கு இன்னொரு சைடு கொஞ்சோ டிஃப்ரெண்டாருக்கு
செரி விடு பேருந்துல ரொம்ப சந்தோஷோ நம்ம அன்னைக்கன் பேசலா நன்றி
நன்றி பாய்
ஆ பாய்
ம் ஓகேங்க பாய் ம்
ஆ